அன்னக்கு பிரியா சாப்டீங்களா
ம் சாப்டே தோழி நீங்க சாப்டீங்களா
இல்ல தோழி இனி மேல்தா மாத்திர சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மாத்திர போட சொன்னாங்க அந்த மாத்ர போட்டுட்டு உக்காந்துட்டு இருந்தே இன்னும் கொஞ்ச நேர இருக்கு கழிச்சு சாப்பிடலா அப்டின்ட்டு இடியாப்பம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காங்க சரி இடியாப்பம் நமக்கு சாப்டுட்லா இல்ல தோழி வீட்டுக்கு வந்துட்டே தோழி வீட்டுக்கு வந்துட் இடியாப்பம்வாயின்னு வந்து கொடுத்தாங்க என் தங்க தங்கச்சி கணவரு வீட்லதா இருந்தாரு வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க சரி நம்ம சாப்புட்றது முன்னாடி ஒன் அவர் முன்னாடியே ஒரு மாத்ர போட சொன்னாரு அந்த மாத்ர போட்டுட்டு உக்காந்துரு க்க இன்னோ ஒரு பத்து நிம்ஷோ கழிச்சு சாப்ட்டுக்லா அப்டின்ட்டு
சரிங்க தோழி ம் தோழி ஆப்ரேஷன் பண்ணனு நெனைச்சிருப்பீங்க உங்ளுக்கு ஆப்ரேஷனா
ஆமா தோழி எனக்கு ஆப்ரேஷன் எனக்கு சொல்னுனா அந்த கத நீங்களே இதாயிருவீங்க எனக்கு பாத்திங்கன்னா நார்மல்தா ஆகு அப்டின்னு சொன்னாங்க அது சேரி நார்மல் நார்மல் பாத்திங்கன்னா எனக்கு இப்ப வலியு வந்துருச்சு தோழி எனக்கு நா லேபர் வாட்ல
ஒரு ஊசி போட்டாங்க அப்டியே வழி ஸ்டாப் ஆய்டுச்சு அது என்னான் தெரில
ஐயோ நீங்க எனக்கு அந்த மாரிலா இல்ல எனக்கு வழி நல்லா எடுத்துருச்சு நானு லேபர் வாட்ல வழியிலதா துடிச்சுகிட்டு இருந்தே சடனா என்ன ஆய்டுச்சு என் வயி துல்ல ஏ பாப்பா தண்ணி குடிச்சிருச்சு அப்டின்னு சொல்லிட்டாங்க தோழி அதே மாதிரி அவுங்க அந்த வயத்துல ஒண்ணு வச்சு பாத்துட்டே இருப்பாங்க அந்த ஹார்ட்பீட் எவ்ளோ கேக்குதுன்னு அது நல்லாதா துடிச்சுட்டே இருந்துது சடனா பாத்தா எ பாப்பாவோட ஹார்ட்பீட்டே எனக்கு சரியா கேக் கவேல்ல ரொம்ப ச ரொம்ப ஸ்லோவா வந்துச்சு பாத்தா டாக்ட்ருஎன்ன பண்ணாங்க இந்த மாரி உங்ளுக்கு பாப்பா வயித்துல தண்ணி குடிச்சிருச்சு ஒடனே ஆபரேஷன் பண்ணியே ஆகனு அப்டின்ட்டு சொல்ட்டாங்க தோழி சேரின்னு நா என்ன பண்ணே எ மாமியார்சொல்ட்டாங்க சரி பண்ணிரலா பரவால்ல ரெண்டு பேரு உயிருக்கு ஆபத்தாயிரு ரேஷன் இப்போ உடனே ஆப்ரேஷன் பண்ணலனாக்க ரெண்டு பேர் உயிருக்கு ஆபத்தக்தாயிரு அப்டினு சொல்ட்டாங்க சேரின்னுா அவுங்களு கையெழுத்து போட்டு குடுத்துட்டாங்க எனக்கு என்ன மாரி டைம்ல ஆச்சுன்னா இந்த தண்ணி வந் நெரிய வந்துச்சு சென்னையில பாத்திங்ளா தணியா தண்ணி வந் டிசம்பர் நாலா தேதி நெறைய தண்ணி வந்து அந்த மாதிரி ஒரு டைம்ல எனக்கு டேட் குடுத்துட்டாங்க டிசம்பர் நாள் தான குடுத்துட்டாங்க அப்போ வலி வர ல்ல அப்டின்ட்டு என்ன பண்ணாங்கா வீட்ல டிசம்பர் அஞ்சுக்கு கூப்ட்டுட்டு போய் அ போய் பாத்துருலா தண்ணி நெறைய வந்துருச்சு இங்க இருந்து வீட்டுக்கு அ இப்ப நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு வழியே இல்ல எல்லா எடத்துலயு பாத்திங்கன்னா வயித்துக்கு மேல நெஞ்சுக் மேல இந்த மாரி தண்ணி இருந்துச்சு
சரிங்க தோழி
புரி எனக்கு போறதுனே தெர்ல ஆட்டோங்க கெடையாது எதுமே இ போ முடியாது எல்லாமே சென்னை ஃபுல்லா தண்ணி எல்லா எடத்துலுமே கப்பல்ல ஆமா கப்பல்ல வச்சு அப்றமா அங்கருந்து தள்ளிட்டு போய் அப்றமா மீன் வண்டியில வச்சு தள்ளிட்டு போய் இந்த படத்துல எல்லா காமிப்பா ழி அந்த மாதிரி ஒரு நடந்துச்சு தோழி எனக்கு அந்த மாரி கஷ்டப்பட்டு கூப்ட்டுட்டு போனாங்க அது என்ன ஆய்டுச்சுனா எந்த எடத்துலயுமே இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா பாப்பா அஞ்சு வரு ஷங் கழுச்சுதா வந்தா அதுனால என்ன ஆய்டுச்சுனா இது கொஞ்சோ ரொம்ப ப்ரிசியஸ் பேபி அப்டின்ட்டு அப்பறோ எங்ககிட்ட அவ்ளவா பா இது சௌரியோ இல்ல அப்டின் சொல்ட்டாங்க நா வீட்டு பக்கத்துலயே பாத் திருந்தே இங் கொஞ் இங்க நல்ல ஒரு கவர்மண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு நல்லா கிளீனா சூப்பரா புது ஹாஸ்பிட்டல் தா அது என்ன ஆய்டு ச்சு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி டைம்ல அங்க பாத்தீங்கன்னா அப்டியே நெஞ்சு வரைக்கு தண்ணி அந்த ஹாஸ்பிட்டலே போ முடியாதுன் சொல்ட்டாங்க எந்த எங்க போனாலு யாரு என்ன எடுத்துக்க மாட்டேன் சொல்ட்டாங்க லாஸ் டா ரொம்ப இந்த ஆர் எஸ் ஆர் எம் ஆ மா அந்த கவர்மண்ட் ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்க்கே நா போகூடாது அப்டின்ட்டு நா மாசமாகும் போதே நா சொல்லிட்டே என்ன தா ஆனாலு இந்த ஹாஸ் பிட்டல்க்கு மட்டு என்ன கூப்ட்டு வராதிங்க என்னால முடியாது இந்த ஹாஸ்பிட்ல இருக்குறது சொல்லிட்டே ஆனா லாஸ்ட்ல பா த்தா அந்த ஹாஸ்பிட்டல்லயே எனக்கு அட்மிட் பண்ற நெலமேல ஆய்றுச்சு தோழி அங்க மட்டுந் தா என்ன எடுத்துக்கிட்டாங்க வேற யாருமே எடுத்துக்கவே இல்ல
அப்பிடியா
ஆமா தோழி
ரொம்ப கஷ்டோந் தோழி இதல்லா
அப்பறமா அந்த ஹாஸ்பிட்டல்ல எடுத்து அந்த அவுங்க பாப்பாங்க சரியா ப்பாங்க அப்டின் சொல்லி இருந்தன்னா அது பாத்தா வயித்துல பாப்பா தண்ணி குடு ச்சுர்ச்சு ஆப்ரேஷன் பண்ணொ சொல்ட்டாங்க அதுல என்ன குடுமன்னா அங்க ஆல்ரெடி ஆப்ரேஷன் தேட்டர்ல ஒரு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்குன்னு நா ஆல்ரெடி வலில துடிச்சுட்டு இருக்கே ஆ என்ன உக்கார வச்சுட்டாங்க வெள்ல ஒரு ஒரு கட்டுல் கெடையாது நம்மளுக்கு பத்து நமக்கு கொஞ்ச நேரோ அது ஆகுற வரைக்கு கொஞ்ச நேரோ படுக்கறதுக்கு ஒரு கட்டுல் கெடையாது நான் வலில துடுச்சு டு வெளில உக்காந்துட்ருக்கே ஆப்ரேஷன் தேட்ரு வெளில உள்ள ஆப்ரேஷன் நடந்துட்டு என்ன என்ன கூகுலயே அந்த அந்த அந்த அப் ஆப்ரஷன் முடுஞ்சாதா எனக்கு உள்ள சேத்துப்பே அவெ நெக்ஸ்ட்டு எனக்கு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க அந்த வலீல அந்த எனக்கு அந்த சுகப்பிரச அந்த அஹ வலி வந்து ச்சு எனக்கு அந்த நம்மளுக்கு வரு இல்லையா டெலுவரி பெய்னு அந்த வலி வந் துருச்சு ஆப்ரேஷன் சொல்லிட் டாங்க ஒரு பெட்டு இல்ல எதுவு இல்ல வெளில அப்டியே துடுச்சுட்டே இருந்தே கஷ்டப்பட்டுட்டு அப்பறமா கூப்டுட்டு போயி அந்த ஆப்ரேஷன் பண்ண பொண்ணு வெளில அம்ச்சு அதுக்கப்பறமா என்ன கூப்டுட்டு போனாங்கனா எனக்கு குனி குனி உ வ இடுப்புல இன்ஜெக்க்ஷன் போடுவாங்கல்ல நல்லா குனிமா வயித்த அமுக்கி குனிமா குனிமான்றாங்க எனக்கு வலி எடு த்திர்ச்சி அது பாத்தீங்கனா இது செகண்ட் செகண்ட்ல எனக்கு வலி வருது அது எப்டிதா குனியனோ என்னால முடியல அது எப்டி எப்டியோ கஷ்டப்பட்டு குனுஞ்சே குனுஞ்சு அது க்கப்பறமா அவுங்க இன்ஜெக்க்ஷன் குத்துனா அப்பறமா தா எனக்கு அந்த வலி போச்சு
சுருக்கு சுருக்குனு அந்த தோழி அந்த ஊசி குத் வந்து ஏதோ ஒரு மாரி நரம்பல்லா புடுச்சு இழுக்கு
ஆமா அது குனுஞ்சப்பறமா எனக் அந்த இன்ஜெக்ஷன் போட் டாங்க இல்லயா அப்போதா எனக்கு அந்த வலி அந்த டெலவரி பெயின் வருது இல்லையா அந்த வலி எனக்கு போச்சு அதுக்கப்பறமா எனக்கு பண்ணாங்க மூண் தடவ போட்டாங்க ஊசி மாத்தி மாத்தி எனக்கு அந்த மரத்தே போகல எனக் வலி வந்துச்சு ரொம்போ அ ஆமா நீ ம மர்த்தே போல அப்றமா கொஞ்ச தள்ளி மறுபடியு ஊசி போட்டாங்க இப்போ பரவாலியா இப்ப மறுத்திச்சா கை கால் தூங்குங்கன்னா உன்னு கொஞ்சோ அசச்சுட்டே இருந்த மறுபுடியு ஒரு தடவ ஊசி போட்டாங்க அதுக்கப்றமா தா கை கால் அசை அ இது ஆ கால் அசைக்க சொன்னாங்க அப்போ என்னால அசைக்க முடியல அதுக்கப்றமா தா ஆப்ரேஷன் ஸ்டாட் பண்ணாங்க அந்த மாரி குடும்பப்பட்டு இந்த டெலிவரி பெய்ன் வந்து அப்றமா கஷ்டப்பட்டுதா இந்த ஆப்ரேஷன் நடந்து செனக்கு
ம் ம் ஆனா ரொம்ப கஷ்டந் தோழி ஆனா இப்போ ல்லா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல்லா பாத்தீங்கன்னா நார்மல் வரி வலி வரவங்க கூட ஆப்ரேசன் பண்ணிதா எடு க்குறாங்க அது ஏ அப்டி பண்றாங்கன் தெரியல கேட்டா நா நல்லா இருக்கறதுனாலதா நாங்க இப்டி பண்றோன் சொல்றாங்க ஆனா வந்து அந்த காலத்துலலா பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சுகப்பிரசவம் தானே எந்த ஆப்ரஷனுமே கெடையா
உங்களுக்கு நீங்க எங்க பண்ணீங்க ப்ரைவேட்ல தான பண்ணீங்க
சோனி எனக்கு சின்ன பாப்பா ப்ரைவேட்ல பண்ணோ
ஆ
பெரிய பாப்பா வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ் க இதுல தா பண்ணு ஸ்கீம்ல தா பண்ணு
சேரி சேரி நா கவர்மெண்ட்ல தா பண்ண அதுக்கப்றமா கவர்மெண்ட்லே பண்ணக் கூடாது அப்டின்டு ஆய்டுச்சு எனக்கு அது கோனி பை தெக்கரா மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு
எனக்கு நீங்களாச்சு பரவால்ல தோழி எனக்குல்லா எங்க பெரிய பாப்பாவல்லா வய்த்துல இருந்து எடுக்கையில மூணு ஆப்ரேஷன் தேட்ரு உள்ளயே வந்து மூணு இருக்கு மூணு பெட் இருக்கு ஒரு அப் ப்ரேஷன் தேட்ரு தா
ஆ
இந்தாண்டயு அந்த லாஸ்ட்லயு அந்த நடுவுலயு ஒ தா உ ஒவ்வொரு லேடிக்கு வந்து பண்ணிட்ர்க்காங்க ஆப்ரேஷனு அது ஒரு சிஸ் டர் கிழிக்கிறாங்க அப்பதானன ஒரு சிஸ்டர் வந்து கிள் ழிச்சிட்டு அந்த அந்த தோல் எல்லா மடக்கி வெப்பாங்க பாருங்க வயிறுகுள்ள ப்ளட்டா இருக்கு எனக்கு அப்படியே சுத்துதா அப்டியே வண்டில தூக்கிட்டு போனாங்க பாருங்க என்னய கூட்டிட்டு போனாங்க நா அத பாத்துட்டனா போ ஒரு மாரி கிறுகிறுன்னு வரு ஒரு அண்ண தா தள்ளிட்டு வந்தாரு என்னைய
ஆ ஆ
அதுனா நா சுத்தமா முடியல அப்டின்றா சப்புன்னு கண்ணத்துல அடிக்கிறாரு
அய்யோயோ
பாக்க சொன்னா அப்டின்னு சொல்லி அடிச்சாரு பாருங்க அப்றமேட்டுக்கு அந்தா இந்தான் தூங்கி கிட்டே வந்த அ ரெட்ட ஜட வேற போட்டு உட்டாங்ளா தூங்கிட்டே வந்த வந்துட்டு அந்த லாஸ்ட்ல படுக்க வச்சு அந்த ஊசிய குத்துறால்வ குத்துறால்வ குத்துறால்வ பத்து தடவ குத்துறாளுவ
சுத்தமா மயக்கமே வர்ல
சேரி சேரிங்க ஆனா எனக் ஏ ரெட்ட ஜட போட்டாங்களா இல்லயான்னு தெரில எனக்கு ரொம்பவே வலி வந்துச்சு அந்த டைம்ல ஏ எனக்கு என்ன பண்ணாங்க இது பண்ணாங்கன்னு தெரியல அந்த ஒரு கவுன் மாரி போட்டு இந்த பின்னாடி எல்லா ஓப்பனா இருக்கு எனக்கு அசிங்கமா இருந்துச்சு உட்காரது
எனக்கு அப்படிதா தோழி குடுத்தாங்க எல்லாத்துக்குமே அப்படித்தா அது அந்த ஜல்லடையாட்டோ இருக்கு அந்த பேப்பர் துணிய கோக்காச்சி
ஆ எனக்கு ஒரு மாதிரியாயிடுச்சு இப்போ ரெண்டாவது பெத்துக்கனுனாலே ஒரு பயம்மாயிடுச்சு கொஞ்சு
ஆமா அந்த பேப்பர் மாரியே இருக்கு அந்த துணி கிளாத்து ஃபுல்லாவே எல்லா ஓட்ட ஓட்ட ஓட்ட க்கயா இருக்கு அப்டியே பாத்தீங்கன்னா புல்லாவே தெரியு அத வெச்சுட்டு
ஆமா
ட்ரெஸ்சு போட்டு நம்மள ஆப்ரேஷன் பண்ண சொல்றாங்கன்னு அப்டி ஆப்ரேஷன் தட்டுக்குள்ள இருந்தா கூட பரவால்ல அந்த நம்ம போற வழியில அப்டியே போணா போது சூப்பருங்க
ஐயோ நா அப்டியே ஆப்ரேஷன் தியேட்டர் வெளியில உட்காந்துட்டு இருக்கே அந்த எனக்கு ஸ்டேப் அதா சொன்னேல எனக்கு பேட்டு கூட கெடக்கல நா வெளியில உக்காந்துட்டு இருந்தே அந்த டைம்ல எனக்கு அந்த டிரஸ் எல்லா கழட்டி அத போட்டு உட்கார வச்சுட்டாங்க ஒண்ணுமே இல்ல பின்னாடி ஒரு மாதிரியா இரு என்னடா இது இந்த கோலத்துல பண்றாங்களே அப்டின்னு அசிங்கமா போச்சு எனக்கு
கண்டிப்பா தோழி ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பி ஹாஸ்பிட்டல் நல்ல ஹாஸ்பிட்டல் தா சிஸ்டர் நல்ல ஹாஸ்பிட்டல் பட் தா ஆனா வந்து இப்பல என்ன ஆச்சுன்னா நல்லா கேர் எடுத்து பண்ண மாட்டிக்கிறாங்க புரியுதுங்களா
புரியுது புரியுது அவுங்களுக்கு இத்தனே பேர் இருக்கு இருக்காக இல்லையா அவங்களுக்கு எல்லாருமே அவள எல்லா பாக்க முடியாது இப்போ ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கனா நம்ம நூர்ல ஒரு நூத்தி ஒண்ணு அவ்வளோ தா
ஆனா நல்லா பாப்பாங்க தோழி ஆனா வந்து என்ன அதுல பிரச்சனைனா வலி வந்தவங்கள கூட ஆப்ரேஷன் பண்ணிதா கிழிச்சுதா எடுக்குறாங்க ஏன்னு கேட்டா வந்து அந்த மாரி ஆயிடு பேபிக்கு இந்த மாரி ஆயிடு உங்களுக்கு அந்த மாரி ஆயிடு இதே ரீசன் தா எல்லாத்துட்டையு இப்ப நா சொல்லப்போனா நா பெரம்பூர் ஹாஸ்பிட்டல்ல தா பாத்தே
ஆ
அப்டின்ல்லா அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து ஆப்ரேஷன் தா பண்ணாங்க அதே மாரி என்னோட பெட்டு ஃபுல்லாவே எனக்கு கொடுத்த பெட்டுல ஒரு முப்பது பெட் இருக்கு தோழி அந்த முப்பது பெட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே லே கொழந்தைங்க ஒரே ஒரு பைய தா ரொம்ப வந்து அதிசயமா ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா எல்லாருமே பொட்டப்புள்ளைங்களா அதனால நா சந்தோஷமா இருந்துச்சு
ஆமா இல்ல அது என்னான்னா எ தங்கச்சி கூட அதே மாரிதா அந்த மாரி ஒரு சீசன்ல அந்த மாரி சொல்லிருவா எல்லா சொல்லுவாங்க ஆனா தங்காச்சியு ப மொதல்ல ஆம்பள கோ பையன் தா போ ஆச்சு அவளுக்கு கு ஆம்பள பைய ஆகும்போது அந்த வாட்ல எல்லாருக்குமே ஆனது எல்லாமே பெண் கொழந்தே தானா அதே மாரி அதே நாளைக்கி என்னோட ஃப்ரெண்டு கூட பெத்தா அவுளு பெரு கொழந்த எ தங்கச்சி பாத்தா அவ ஆண் கொழந்த. பாத்தா அந்த ஹாஸ்பிட்டல்லயே இவ மட்டுந்தா அன்னிக்கி ஆண் கொழந்த அந்த சீசன்லியே நெறைய பெண் கொழந்ததானா. இவ மட்டந்தா ஆண் கொழந்த பெத்தா அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாரி ஒரு சொல்லுவாங்க எல்லாருமே.
ஆமா அந்த காலத்துல்லா பாத்தீங்கன்னா பசங்களா பெத்து தள்னாங்க. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா பொம்பள பிள்ளைங்ளா பெத்து தள்றோ.
அய்யோ அதுதா நல்ல எது சொல்ல வேணா அவுங்கதா நல்ல ந கடைசி வரைக்கும் பாப்பாங்க.
கண்டிப்பா தோழி அது வேணா உண்மதா. ஆனா வந்து என்ன ஆம்பள பிள்ள இல்லனாவு ஒரு மாரி பாக்க ஆரம்ச்சுக்கறாங்க.
ஆமா அதுவு கரெக்ட்டுதா அதுவு அதா ஒன்னு அது ஒன்னு இது ஒன்னு. ஒரு பைய ஒரு பொண்ணு அந்த மாரி பெத்துக்குணு தோழி.
ஆமா அப்பிடி பெத்து
கொறையு இருக்காது. யாரு நம்ம கொற சொல்றா மாரி வெச்சுக்க வேண்டா.
கண்டிப்பா தோழி.